கேக்குதுங்ளா
ஆ கேக்குது உங்குளுக் கேக்குதுங்ளா
ஓகே
அ என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கே
ஓ சாப்ட்டாச்சா
ஆ இனிமேதா
ஆ ஒர்க்லா எப்டி போது ஒர்க்குக்கு போய்ட்டு வன்ட்டீங்ளா
அ இப்பதா வந்த ஆக்ஷுலா ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஐஃபோன் கேட்ருந்தாங்க
ஓ அ
அதுதா பாத்துட்ருக்க ஆக்ஷொலா
ம் ஐஃபோன் வாங்றா மாரியா
ஆ ஆமா ரீசண்ட்டா இந்த மாதிரி ஆன்லைன்லெல்லா ஆஃபர் போட்ருந்தாங்க
ம் ம்
சோ அது பாத்துட்டு செரி வாங்கலா அப்டின் சொல்லிட்டு ஏனா மத்த டைம்ல வாங்க்னா இத விட ப்ரைஸ் அதிகோ
என்னா என்ன இதுல ஆஃபர் போட்ருக்காங்க என்னா ஆஃபர் போட்ருக்காங்க
சோ நறையா வந்துட்டு ஆன்லைன் ஆஃபர் போட்ருக்காங்க இயரு இயர் சேல் அப்டின் சொல்லி ட்டு ஸ்டாக் க்ளியரன்ஸ் அந்த மாரி சொல்லிட்டு
ம்
சோ நறைய எடத்துல செக் பண்ணி பாத்த பெஸ்ட்டா இருக்கு அக்ஷொலா சோ அததா வாங்லான் சொல்லிட்டு
ஓ வாங்குனீங்ளா இன்னு வாங்கலயா
இல்ல வாங்கணுன்ட்டு ப்ளான் பண்ணிருக்கோ பாத்துட்ருக்கோ
ஓ யாருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கா
ஆ ஆமா
ம்
ஆக்சுவலா அதுல வந்து ரெண்டு மூணு ஃபோன்ருக்கு
அ
சோ அத பாத்துட்ருக்கோ ரெண்டு மூனா இருக்கிறதுனால
ம் ம் ம்
இப்போ ஃபேசிக் மூணு நாலு இருக்கு ஆக்சுவலா ஃபேசிக் யூஸ் பண்ற மார்னா சொ சும்மா சிம்பிளா போன் மட்டு இருந்தா போது ஐ போன் மட்டுருந்தா போது அப்டின்னு நெனைக்றவங்ளுக்கு புதுசா ஒரு மாடல் வெட்ருக்காங்க செவன்டீன் ஈ ன் சொல்லிட்டு சோ அதுல வந்துட்டு பெருசா எது இருக்காது நார்மலா ஐ ஃபோன் அதுக்கப்றோ காசு ஃப்ரெண்ட்லியாவு இருக்கு ஈஸியா ஆ
அ அமௌ அமௌண்ட் எவ்ளோவா இருக்கு அது
அது வந்துட்டு அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வருது ஆக்சுவலா
ஓகே
ஸ்டாட்டிங் ஃப்ரைஸ் ஆக்சுவலா இந்த போன்ல பட் அதுல இன்னு ரெண் டு மாடல் இருக்கு அது வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு நார்மல் செவன்டீன் சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அது வந்துட்டு க்ளோஸ் டூ செவன்டீ எய்ட் டூ எயிட்டி டூ ட்வெல் தௌசண்ட் இருக்கு ம் அது வந்து பேசிக் வேரியன்ட்னு சொல்லுவாங்க எப்டின்னா ஆ டூ ஃபிப்டி சிக்ஸ் ஜீ பி ஸ்டோரேஜ் இருக்கு சோ இன்னொன்னு இருக்கு அது வந்துட்டு ஃபைவ் டுவெல் ஜி பி ஸ்டோரேஜ் அதுல வந்துட்டு இன்னு வந்து ஃப்ரைஸ் அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்டி தௌசண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்டா ஃபே பண்ணனு
டூ ஃபிப்டி சிக்ஸுக்கு ஃபைவ் டுவெல்லுகு ஃப்ரைஸ் டிஃப்ரன்ஸ் ஆகும்ல
அ ஆமா இருவதாயிரோ ரூபா வந்து வித்தியாசோ இருக்கு
ஓ ஓ
இன்னு என்ன இருக்குன்னா அதுல வந்து ஃப்ரோனு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு
ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாட்டிங்கே டூஃபிஃப்டி சிக்ஸ் ஜீ பியே வந்துட்டு உங்களுக்கு ஒன்லேக் ஒன் த்ரிஃபை தௌசன் சம்திங் வர்ருது
ஃப்ரோ மாடல்லா
அ ஆமா
அ அ அ இது ஐ போன் சிக்ஸ்டினா இல்ல செவன்டீனா
இது புதுசு செவன்டீன் ஆக்சுவலா
அ அ
பட் சிக்ஸ்டீன் வந்து கம்மியாதா இருக்கு ஃபிரைஸ் இது கூட கம்ஃபேர் பண்ணக்குள்ள எல்லா மாடல்லியுமே வந்துட்டு உங்களுக்கு ட்வெண்டி தௌசண்ட் வந்து கம்மியா கம்மியா கெடைக்கு செவன்டீன் இன்றதுனால ஃப்ரைஸ் அதிகோ ஆக்சுவலா
ஓ அப்டியாச் சேர் சேர்
அதுக்கப்றோ வந்துட்டு ஃப்ரோ மேக்ஸ்ன்னு சொல்ட்டு இன்னொன்னு இருக்கு அது ரொம்ப காஸ்ட்லி டூ லேக்ஸ் சம்திங் ஆகு
ம் ம் எல்லா என்ன அமௌண்டு குடுத்து வாங்கனாலு யூஸ் பண்றது ஒண்ணு ஃபோன் பேசுறதுதா அதுக்கு எதுக் க்கு அவ்ளோ குடுத்து வாங்கி ஐ போன்லா வாங்கிக்கிட்டு
இருந்தாலு அது ஒரு வந்து இப்பலா இருக்கற்து வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாரி பந்தா மாதிரி ஆய்டுச்சு
ஆமாங்க
பேஸ் ம் இப்போ பிஸ்னஸ் மேன்னாலே வந்துட்டு நம்ம வந்துட் டு ஐஃபோன் வச்சில்லென்னா வந்துட்டு நமக்கு அந்த ஸ்டேட்டஸ்சே இல்ல சோ நம்ம ஐபோன் வச்சிர்ந்தா தா நம்மள மனுஷனாவே மதிப்பாங்க அப்பெல்லா எப்டி காரு இதுல நா வந்து மரியாத இர்க்குமோ அந்த மாத்திரி இப்பல்லா வந்துட்டு ஐஃபோன் வச்சிருந்தா தா மரியாத சோ அத்னாலதா ஃப்ரெண்டு வந்துட்டு ஐஃபோன் வாங்கலா அப்டின் சொல்லிட்டு பாத்துட்ர்கா
ம் ம் இன்னா ப்ரெண்டு பிஸ்னஸ் மேனோ
ஆ ஆமா சோ அத்னால லாஸ்ட்டு த்ரி ஃபோர் டேஸ் இத்தா வந்துட்டு நாங்க வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு இந்த மாதிரி எவ்ளோ ப்ரைஸ் வந்து எதுல கம்மியா குடுக்றாங்க சோ எதுவாங்கலா பேசிக் வாங்கலாமா ப்புரோ வாங்கலாமா ப்புரோ மேக்ஸ் வாங்கலாமா சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கோ
ம் ம் ம்
சோ ஆனா பாத்த வரைக்கு ப்ரோ கேட்டா பட் ப்புரோ மேக் ரொம்ப ஜாஸ்தியாருக்கு சொரி அவ்ளோ நம்‌ம என்ன பண்ண போறோ அப்டின் சொலிட்டு நார்மலே வாங்கலான் சொல்லியிருக்கே
ம்
அதுக்கப்றோ ஆன்லைன்ல செக் பண்ணி பாத்தா நார்மலே வந்துட்டு செவன்டி செவேன் தௌசன் க்ளோஸஸ் செவன்டி எயிட் தௌசண் வந்து‌ ச்சி
ஓக்கேயா உபர் ஆஃபர்ல்லா இருக்குமல்ல ஆன்லைன்ல இந்த மாரி காடு போட்டா இந்தமாரில்லா ஏதாவ்து ஆஃபர் இருக்கும்ல
கரெக்ட்டு அந்த மாதிரி ஆஃபர் இருக்கு பட் எப்டின்னா நம்ம ஒன் ஷாட் கேஷ் குடுக்கணு ஃபார் எக்ஸாம்ப்பிள் இப்ப நம்ம கிட்ட ஒரு எயிட்டி தௌசண் இருக்குன்னா இப்போ ஒன் ஷாட் நம்ம பேமெண்ட் குடுத்தோன்னா நமக்கு செவன்டி த்ரீ செவன்டி போர் தௌசண்ல குடுக்குறாங்க பட் அதுவே நம்ம இ எம் ஐ போட்ணு ஒன் ஷார்ட் பே பண்ண முடியாதுல்ல ஏன்னா அவ்ளோ பெரிய அமௌண்ட்டு சோ அத்னால இ எம் ஐ போட்லா அப்டின் செக் பண்ணக்குள்ள நமக்கு அந்த ஆஃபர்ஸ் எதுவோ குடுக்கல சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா நோ காஸ்ட் ஆஃப் இ எம் ஐ ஆப்ஷன் குடுக்குறாங்க பட் இன்ட்ரெஸ்ட் எப்டி சொல்றது ஆபர்ஸ் வந்து குடுக்கல சோ அதனால வந்துட்டு வேற வேற எடத்துல செக் பண்ணோ வேற வேற இதுல பாத்தா ஒன்னொன்ல ஒரோர் மாதிரி இருக்கத்னால கடசியா ஸ்டோர்லயே வாங்கலா அப்டினு சொல்ட்டு பாத்தோ பச் அங்கயு பாத்தோம்னா அங்கயுமே வந்துட்டு ப்ரைஸ் அந்த ஆஃபர்ஸ் எதுவோ கெடக்கல பட் நோ காஸ்ட் ஆஃப் இ எம் ஐ கெடச்சிச்சி
ஹோ
சோ நோ காஸ்ட் ஆஃப் இ எம் ஐ போனதுனால சிக்ஸ் மந்த்துக்கு வந்து நாங்க போட்டுக்கிட்டே ன்னா அதிகபட்சோ சிக்ஸ் மந்த்தா குடுத்தாங்க அதுக்கே வந்துட்டு மந்த்லி தட்டீன் தௌசண் வந்துட்டு பே பண்றமாரிக்கு
இப்போ கடைல ஐ ஃபோன் வாங்கற மாரின்னா ஆஃபர் அந்த மார்ல்லா இருக்காதுல்ல இப்ப ஆன்லைன்லனா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து டிஸ்க் கவுண்ட் ஒரு த்ரீ தௌசண் ட்டு தௌசண் அந்த மாரில்லா டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க சோ அதுவே நம்ம ஆ ஆப் இது ஷாப்லெல்லா வாங்குனா அந்த மாரில்லா இருக்காதுதான
இல்ல அதுலியோ ஒரு சில ஷாப்ஸ்ல ஒரு சில ப்ராடக்ட் குடுப்பாங்க பட் நாங்க வாங்குனதுக்கு ஆஃபரோட சேத்து அந்த ப்ரைஸ்ன் சொல்லிட்டாங்க பட் அகேன் இன்ட்ரெஸ்ட்டு இன் ரேட்டா ஆஃப் இன்ட்ரெ்ட்ஸ்ட் இல்லாம தன நம்ம வந்து வாங்கிருக்கோ லோ காஸ்ட் ஆப் இ எம் ஐ ல வாங்க இருக்கறதுனால நம்மக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸ் கம்மி தான இல்லாமருக்காது நமக்கு சேவிங்ஸ் தான
ஆமா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு வந்து இ எம் ஐயா
ஆமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு எயிட்டி தௌசண்ட் எங்கயாவது வெளியில வாங்னீங்கனா சிக்ஸ் மந்த்ல டுவல் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கு பே பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்டே சோ அந்த டென் தௌசண்ட் நமக்கு அந்த சேவிங்ஸ் தான அந்த மாரி நெனச்சிட்டு போக வேண்டிய தா
ஓ ஓகே ஓகே
பட் அதுவுமே இ எம் ஐல தா போட்ருக்கு அதுக்கப்புறே வந்து நல்ல நோட் பண்ணுதுல தெரிஞ்சது நறைய கொலரு வேட்ருக் அ ஒயிட் கலரு பிளாக் கலரு கிரீன் கலரு அப்புறோ வந்துட்டு லாவண்டரு
உங்க என்ன கலர்வாங்கனாங்க இந்த மாரி அ என்ன கலர்லா உங்களுக்கு புடிக்கு க்குன் சொல்லி வாங்குனாங்க
அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் கேட்ருந்தாங்க பட் அப்பப்போ நாங்க ஆன்லைன்ல செக் பண்ணக்குள்ள வந்துட்டு அந்த கலர்ஸ் வந்து அவைலபிள் கடைக்கல சோ அதனால அடுத்தடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தோ வேற வேற கலர்ஸ் வருது போது வருது போது வருது போது அப்டியே இருந்துச்சா அதனால அப் புறோ வந்துட்டு இங்க கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஒரு ஐஸ் ஸ்டோருக்கே போயிட்டு ஆப்பிள் ஸ்டோருக்கே போயிட்டு டு சோ அங்க போய் செக் பண்ணக்குல அங்க எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருந்துச்சு சோ அதுல வந்துட்டு க் கிரீன் கலர் தா பாத்துட்ருந்தோ பூ இல்ல எனக்கு வேற கலர் வேணு இந்த லேவண்டர் மாரி அது வந்து ஒரு பிங்க் மாரியான ஒரு கலரு சோ அதுதா நல்லாருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த ம் கலர் தா வாங்னாங்க பட் என்ன கலர் வாங்னா என்ன கடசியா கவர போட்டு எல்லாத்தையு மூடி தா வெக்க போறோ என்னங்க
ஆ என்ன கவ என்ன இது வாங்குனாலு நம்ம பேக் கவர் போட்டு பேக்கேஸ் எல்லா போட் இத க்ளோஸ் பண்ணிட்டா அது ஒண்ணுமே நமக்கு தெரிய போறது கடையாது
பட் ஆனா ஆப்பிள் ஃபோன் வாங்கறவங்கலா வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் தா போடுவாங்க இல்லயா அதுதா வந்து ஒரு பந்தா
ஆமா அப்பதா வந்து ஆப்பிள் லோகோ தெரியு சோ அதுக்காகவே போடுவாங்க இல்லனா வந்து நம்ம நார்மல் கவர் போட்டா அந்த லோகோலா தெரியாது அத் நம்ம ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கோனே மத்தவங்களுக்கு தெரியாது சோ ஆப்பிள் பாக்குறது எதுக்காகனா நாம வச்சுட்டு பேசும்போது அது ஓ ஆப்பிள் ஃபோனு அப்டின்ட்டு தெரியுதுக்கோசரோ கெத்தா இருக்கறதுக்கோசரேதா எல்லா வாங்குறாங்களே
கரெக்ட்டு அதனால வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளா கிளாஸ் லைக் டிரான்ஸ்பரண்ட் கவர் தா போடுவாங்க மோஸ்ட்லி சோ அதனால கலர்ஸ் கொஞ்சோ வெளியே தெரிய வாய்ப்புருக்கு
இப்ப வந்து இது பேக்கேஸ் கவர்லுமே வந்து ஆப்பிள் லோகோல்லா குடுத் து குடுக்கறாங்க பாத்தீங்களா
அது வந்துட்டு நம்ம வாங்கி நம்ம ஃபோன்ல போட்டா கூட உங்களுக்கு ஆப்பிள் மாரி தா இருக்கு சோ அப்டி நல்லாருக்காது ட்ரான்ஸ்ப்ரண்டா போட்டிங்கன்னா கொஞ்சோ நல்ல லுக்குருக்கு அதுக்கப்புறோ வந்துட் ப்பே இப்ப அதே மாரி ஐஃபோன் வாங்குனிங்னா ரெண்டு சிம் யூஸ் பண்ணனுனா அது தா கொஞ்சொ சேலஞ்சஸ் இருக்கு என்னன்னா இ சிம்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு சோ அத ஆக்டிவேட் பண்ணணு
ம் ம் ம் ஆக்டிவேட் பண்ணாத ரெண்டு சிம் யூஸ் பண்ண முடியுமா இல்லனா பண்ண முடியாதா
இல்லன்னா ஒரு சிம்ம வந்து யூஸ் பண்ணலா நம்ம போன்ல இருக்றத கழட்டி போட்டு ஒரு சிம் யூஸ் பண்லா இன்னொரு ஃபோ இன்னொரு சிம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சிம்மா கழட்டி போட முடியாது அதுக்கு பதில் வந்துட்டு அதுலே வந்துட் டு ஃபோன்லே வந்துட்டு இ சிம்னு சொல்ட்டு ஒரு சிம் ஆட் பண்ணிருப்பாங்க சோ நம்ம நம்பர்ஸ் வந்துட்டு அதுல குடுத்து ஆக்டிவேட் பண்ணோனா ஃபோன்லே ஆக் டிவேட்டடா அத கழட்டவே முடியாது ஆக்சுவலா சோ அந்த மாதிரியான சிம் அது
அந்த சிம்ம இப்போ எந்த வச்சு அது எங்க வேணாலு வச்சிருக்கலா பிரச்சன இல்லயா அது போட்டுட்டே இருக்கலா கே எங்கனாலு வச்சு
அது வந்து ஃபோன்லயே இருக்கு அத வந்து கழட்டவே முடியாது சோ இப்ப நம்ம எப்டி ஃபோன்ல வந்துட்டு ஃபைவ் டுவெல் ஜி பி மெமரின்னு சொல்லி குடுத்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு மெமரி கார்டு போட்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க சோ நமக்கு வேணுனா மெம ரிக்காடு போட்டுக்கலா வேணானா நம்ம ஃபோன்ல இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலா அந்த மாதிரிதா இதுலயு ரெண்டு சிம் குடுத்துடுவாங்க ஒரு சிம் வந்து போட்டுக்கலா இல்ல நா போடல எனக்கு வந்து ஃபோன்லே வேணுன ஃபோன்லே இ சிம்முனு சொல்ட்டு ஒன்னு இருக்கு சோ அந்த சிம்ம வந்துட்டு நம்ம இப்ப ஏர்டெல் யூஸ் பண்றோனா ஏர் டெல்ல வந்துட்டு இந்த மாரி எனக்கு இ சிம் வேணு அப்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணனா நம்ம ஃபோனோடயே வந்துட்டு அத ஆட் பண்ணி குடுத்துருவாங்க
ம் ம்
சோ அந்த மாரி கூட யூஸ் பண்ணிக்கலா ஆனா ஃபோன் தொலைஞ்சிச்சுனாலு நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியு அந்த மாதிரி இருந்தா
ம்
நம்ம வச்சிருக்கிற மாதிரி இருந்தா கழுட்டி போட்டுட்டு வேற ஃபோ சிம்ம போட்டு போய்ருவாங்க பட் இதுல வந்து நம்மளா வந்து
கழட்ட முடியாதுல்ல
கரெக்ட்ட சோ அதனால வந்துட்டு யாரா திருடிட்டு போனாங்கன்னா கூட ஈசியா வந்து நம்ம
அதுதா இப்போல்லா இப்போ இருக்குற டெக்னிக்லா வந்து ஐஃபோன் திருடு போனாலே ஈஸியா கண்டுபிடிச்சர்லாமாமே
ம் இது மட்டு இல்ல இன்னு நெறையா செக்யூரிட்டிஸ் இருக்கு ஆக்சுவலா இப்போ நம்ம ஃபோன்ல ஜி மெயில் ஐ டி போடுற மாரி அதுல ஆப்பிள் ஐ டி ன்னு சொல்லிட்டு ஒன்னு போடுவாங்க சோ அது உங்க பாஸ் வேர்டு இல்லாம வேற யாராலயுமே உங்க அந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணவே முடியாது
ம்
சோ அது வந்து லாக் ஆயிடுச்சுன்னா ஆப்பிள்லருந்து அவங்க ரிமூவ் பண்ணா மட்டுந்தா அந்த ஃபோன யூஸ் பண்ண முடியு அந்த மாரிலா செக்யூரிட்டி இருக்கு
ஆக்சுவலா யார் அத ரிமூவ் பண்ணுவாங்க
இது இப்ப ஆப்பிள்ளோட சர்வீஸ் சென்டர்ல இருந்து மட்டுந்தா சோ மத்தவங்களால அத பண்ண முடியாது கரெக்டு
ஓ ஓகே ஓகே
அதுக்கப்புறோ கேமரா நல்லா இருக்கு ஸ் டிஸ் பிளேஸ் நல்லாருக்கு போட்டா எடுத்தா நல்லாருக்கு வீடியோவா எடுத்தாலு சூப்பரா இருக்கு சோ அதனாலதா அது வந்து ஆப் பிள் ஃபோன் வந்துட்டு எல்லாருக்கு புடிச்சிருக்கிறதுகான ஒரு பெரிய ரீசன் ஆக்சுவலா
ஆ ஆ ஓகே ஓகே
அதுக்கப்பற வந்துட்டு இந்த இந்த டெம்பர் கிளாஸ்லா போட போனிங்கன்னா ரொம்ப காஸ்லி அதுக்கப்பறோ கவர் போட்றதுக்கு இது எல்லாமே ரொம்ப காஸ் லி